ஹலோ சொல்லுங்க கேக்குது கேக்து சொல்லுங்க
என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
நா ஒன்னு சாப்புட்லங்க இனிமேதா சாப்புடணு நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்ட சாப்ட்ட
ம் என்ன சாப்ட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
பிரியாணி தா இன்னிக்கு எது வீட்ல செய்யல அதனால வெள்ல வெள்ல தா போயி சாப்டணு டெய்லி வெள்ள தா சாப்டுவ ஆமா ஆமா வேலையிலதா இருக்க
ம் சரிங்க
நீங்க என்ன பண்றீங்க காலல இருந்து என்ன பண்ணின்னிருந்தீங்க
நா எதும் பண்ணலங்க காலலரிந்து காலல கோயிலுக்கு போயிட்டு வந்த
ஓகே
இப்பதா வந் அது காலேல கோயிலுக்கு போய்ட்டு வந்தே இப்பதா வீட்டுக்கு வந்தே அம்மாவு கொஞ்சோ வெளிய வேலயா போய்ட்டு இருந்தாங்க அம்மாவு இப்பதா வந்தாங்க வேற எதும் பண்ல காலேல இருந்தே காலேல இருந்தே சும்மா தா இருகுறே
சேரி சேரி சாப்ட்டீங்ளா என்ன சாப்பாடு
காலேல வந்து இட்லி சாம்பார் சாப்ட்டேன் இப்ப மதியொ வந்து சாப் சாப்பாடு சாம்பார் சாப்பண்னு இன்னு சாப்படல இனிமே தா போய் சாப்டுவே கொஞ்சொ வேல இருக்கு அத முடுஸ்ட்டு அப்டியே சப்ட வேண்டிதா
சேரி சேரி ஒர்க்ல்லா எப்டி போது
நா வந்து இல்லங்க நா எதுவு வேலைக்கல்லா எதுவு போல நா படுச்சுட் இருக்கே இப்பதா
ஓ சரி சரி என்னா
ஆமா நா வந்து விலங்கியல் துறைல மூன்றாம் ஆண்டு அதாவது இறுதி நிலை இருக்கே படுச்சு முடிக்க போறே பரிச்சல்லா எழுதி முடுச்சாச்சு இன்னு அதுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கே
ஓகே ஓகே
ஆ
அது விலங்கியல் பத்தி ஏதாவது சொல்லுங்க
விலங்கியள பத்தி விலங்கியல பத்தில்லா ஒண்ணு கெடையாதுங்க விலங்கு விலங்குகள பத்தி படிக்கிறது ஒரு சாதாரணமான உயிர் உயிரினமோ அல்லது மனுஷங்க நம்மள பத்தி எல்லாமே ஒரு மேலோட்டமா படிக்கிறது விலங்கியல் அதுக்கப்பறோ நம்ப அதுலயே துறையில வந்து இப்ப மொத் தோ மூன்று விதமான துறை இருக்குது வ உயிரியல் உயிரியல பத்தி படிக்கிறது து விலங்கியல் பத்தி படிக்கிறது மேல்நிலை விலங்கியல் பத்தி படிக்கிறது மே இப் இப்ப நா வந்து படிக்கிறது அ இரண்டாம் நிலை விலங்கியல் அது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு உயிரினத்த பத்தி அதோட பண்புகள பத்தி சொல்றது அதுதா எப்டி வாழுது எங்க வாழுது அதுக்கு என்ன தேவைப்படும் அது மாதிரியான கருத்துக்கள்லாம் பத்தி படிப்போ அத வந்து ஆய்வகத்துல வந்து அந்த உயிரினத்த வ சிறிய உயிரினமா இருந்தா ஆய்வகத் துல வச்சு அது என் என்ன என்ன பண்ணனுன்ற மாரி அதுக்கான ஆய்வு பண்ணி குறிப்பு இல்லேனா குறிப்பேடுல குறுச்சு வச்சுக்கிட்டு தேர்வுக்கு வந்து அது ரொம்ப எளிதா இருக்கு அந்த மாரியான அந்த மாரி பத்தி படிக்கிறது தா விலங்கியல்
ஓ பரவால்ல பரவால்ல அப்ப நீங்க லேபுக்கு எல்லா போவீங்க
ஆ லேப்ல பாதி பாதி நேரோ இது உள்ளயேதா இருப்போ ஆய்வகத்லயே தா
லேப்ல என்னன்னல்லா பண்ணுவீங்க
லேப்லயா
ஆமா
ஒரு வ நம்பளுக்கு வந்து ஒரு பாது லேப்ல வந்து பறுச்ச மாரி தா தேர்வு மாரி தா ஒருக்கான கால அட்டவணை மாரி போட்டு குடுத்துருவாங்க அந்த அந்த உயிரினோ அங்கங்கயே இருக்கு அத ஃபஸ்ட்டு அத பாத்து என்ன உயிரினோ அறிமுகப்படுத்திகங்க அதாவது அது என்ன உயிரனம் உங்களுக்கு தெரிதா அப்டின்ற மாரி சொல்லுவாங்க அதுல வந்து நம்ப அ எண்கள் குறி குறிச்சுட்டு இந்த உயிரின தா அப்டின்னு எழுதி ட்டு அதோட வந்து உயிரியல் பண்புகள் அப்டின் சொல்லிட்டு தனியா ஒண்ணு இருக்கு ஒரு ஒரு விலங்குகளுக்கு உயிரிய பண்புகள் அதையு குறிச்சுக்கிட்டு கரெக்டா குறிச்சனா நம்ளுக்கு அதுக்கான ப்ப முழுமையான மதிப்பெண் வரு அந்த மாரி வேலைகள் பார்ப்போ அந்த உயிரினத்த வந்து நேரடியா பாக்கறது தொட்டு பாக்கறது அது மாதிரி வேலை எல்லா வந்து ஆய்வகத்துல செய்வோ
எப்டி நேரடியா தொட்றதுனா கையிலயே தொட்டுருவீங்ளா
ஆமா அது வந்து சிதைவடைந்த நிலையில தா இருக்கு மின்ன எடுத்து வச்ச பாதி அதாவது முழுமையான உயிரு உயிர் இருக்காது அதுக்கு முழுமையான உயிர் அற்றதா இருக்கு அதனால நம்ம வந்து கையில ஒரைய அனிஞ்சிக்கிட்டு தொடலாம் அதெல்லாம் ஒன்னு தப்பு கெடையாது தொட்டு பாத்து செய்யர்த்தா நம்மளோட வேல அதெல்லா ஒன்னு ஆவா அதா நம்ம கையில இது ஆ கைவுறை போட்டுட்டு இருக்கல்ல அதனால ஒன்னு பிரச்சனை ஆவாது அதனால ஒண்ணு பிரச்சனை ஆவாது அத தொட்டு பாத்து அதுக்கான வேலைகளைனா என்ன எந்த செய்யு இன்னுங்கூட ஒண்ணு சொல்ல போனா நாங்க வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மீன் இருக்கு இல்லிங்ளா உயிரோட உயிரோட மீன புடிச்சிட்டு வந்து அத வந்து கரெக்டா அந்த செவில் பகுதி இருக்குல்ல செவில் பகுதியில கட் செவில் பகுதியில வந்து வெட்டி அதோட செரிமான மண்டலத்த வந்து அழகா தனியா பிரிச்சு எடுத்தோ அது எப்டின்னா ஒரு உயிரோடு இருக்குற மீன நம்மகிட்ட குடுத்துருவாங்க தண்ணியில இருந்து எடுத்து அப்படியே குடுத்துருவாங்க அது வந்து நம்ம கரெக்டாக அந்த செவுல் பகுதியில வெட்டி அதோட முழுமையான அது வந்து வாய்க்குடல்லந்து ஆரம்பிச்சு மழக்குடல் வரைக்கு முழுமையான ஒரு அமைப்ப பெற்றுருக்கு கரெக்ட் சூப்பரா இருக்கு அழகா இருக்கு அத பாக்க அத வண்டு சிதைவடையாம கரெக்டான முறையில அத எடுத்து ஒரு அதுக்கென்ற ஒரு கண்ணாடி கோலை மாரி குடுத்துருப்பாங்க தனியா எடுத்து வக்றதுக்கு அதுல வச்சு அ பாத்தன்னா அழகா அது வந்து வாயில இருந்து மடக்குழல் வரைக்கு சும் முற்றிலுமும் சரியான பாதை வந்து கரெக்டா இருக்கு அந்த மாரி வந்து போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதா அந்த இது பண்ணோ
ஓகே ஓகே ஓகே நான் வந்து பாத்திங்ன்னா நான் ஒர்க்கு ஒர்க் பன் ஹாஸ்பிட்டல்ல வேல செய்றே
ஓகே
அ நான் வந்து ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மேனேஜர் அப்டின்னா இப்போ நெறைய பேஷண்ட் வந்து டயோலிசிஸ்னால நோய்வாய்ப்பற்று இருப்பாங்கள்ல்ல சிறுநீரக ஃபெயிலியர் அந்த
ஆமா
அந்த மாரி பேஷண்ட்டக்ல்லா வந்து அவுங்க அ உறுப்பினர்ர மின் அவுங்க வந்து ஒரு உறுப்பினரா மூளை சிதைவடைந்த பேஷண்ட் கிட்டருந்து ஆர்கன் வேணு அப்டின்றதுக்காக அப்ளை பண்றது இல்லன்னா வந்து அவுங்க அப்பா அம்மா யார்னா கிட்னி கொடுத்தா அவுங்ளுக்கு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்றது ம்
சரி
அந்த மாரி வேலை எல்லா நாங்க பாத்துட்ருப்போ எங்க டீம்ல ஒரு பத்து பதினஞ்சு டாக்டர் மாரி இருப்பாங்க சோ அதில நெறைய பெரிய டீம்மா இருப்பாங்க நெறைய டாக் டர்ஸ்ஸு நெறைய நர்சஸ்ஸு நெறைய பேர் இருப்பாங்க சோ அந்த மாரி பேஷன்ட்ஸ் க்கு நாங்க டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாரி பண்ணுவோம் இல்ல சிறுநீரகத்துல ஏதாது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு பேஷன்ட்டுக்கு அப்டின்னா அவுங்க எங்க கிட்ட வருவாங்க அவுங்களுக்கு என்ன பண்லா கிட்னில ஏதாது பயாப்சின் சாதா டெஸ்ட் மாரி ஏதாது பண்ணணுமா இல்ல மாத்தர மருந்து லே சரி பண்ண முடியுமா இல்ல வேற ஏதாச்சி வேற ஏதாச்சு நோய்னால கிட்னி பாதிச்சிருக் கா இது மாரில்லா பாக்குறதான் எங்ளோட வேல
ஆ சரி நீங்க எப்ப இது படிக்க ஆரம்மிச்சீங்க எப்ப படிக்க ஆரம்மிச்சீங்க எத்தன
படிக்க ஆரம்மிச்சேன் ரெண்டாயித்தி இரவத்தி மூணுல முடிச்சேன் இரவத்தி மூணுல முடிச்சி ட்டு இருவத்தி நாலுல ஒரு ஹாஸ்பட்டல்ல ஜாயின் பண்ண ரெண்டு வர்ஷோ அங்க வேல செஞ்சிட்டுருந்த அதுக்கப்ரோ வந்து ஒரு அ ஒர் ரெண்டு வர்ஷோ கழிச்சு திருப்பி இன்னொரு டாக்ட்ரு வந்து வேற ஹாஸ்பிட்டல் போனாரு அங்க ஒர்க் பண்ணிட்ருந்த டாக்ட்ரு அவரே அங்க இருந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு
செ அவரே உங்களோட அங்க இருந்து வரம்போது மாற்றா நீங்ளா அவரு குடயே அப்டி அவரு கூப்ட்டதுனால நீங்களு அவரு கூடயே வந்டிங்க
போயிட்டு ரெண்டு மாசம் கழிச்சு என்ன கூப்பிட்டாரு நானு அவர் கூடயே வந்துட்ட
ஆ செரி நல்ல விஷய தா
இப்ப இந்த ஹாஸ்பட்டல்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கோ இதுக்கப்ரோ அவரு வேற எங்கயாச்சும் மாறனாரு அப்டின்னா அவரு கூடயே சேந்து நானு மாறிடுவேன்
நா கூட வந்து மொதல்ல பன்னெண்டாது முடிச்சிட்டு படிக்கும்போது எங்க அண்ண தா வந்து என்ன கால இதாது கல்லூரிக்கு கூட்டிட்டு போனா மொதல்ல நானு வந்து நீங்க இப்ப சென்னைல தான இருக்கீங்க நானு அந்த எடத்துல தா படிச்சேன் நா வந்து எங்க அண்ணன்ன நா எனக்கு அது வெளியூர் போறது அது என்னா எனக்கு சுத்தமா பழக்கமே இல்ல எங்க அண்ண தா மொதல்ல கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போயி காலேஜ்ல சேத்து விட்டான் எல்லா பண்ணா நானு இந்தோ படிச்சு முடிக்க போறேன்
பரவால்ல பரவால்ல
நான்
எவ்ளோ ஃபீஸ் வந்துது உங்ளுக்கு காலேஜ்கே எனா இப்ப காலேஜ்லா வந்து ஃபீஸ் அதிகமா இருக்குதுல்ல
இல்ல இல்லங்க அந்த மாரில்லா கெடையாது எங்கள்து வந்து அரசாங்க உதவி பெறும் கல்லூரி நீங்க எப்டி பாத்னாலும் வர்ஷோ ஒரு வர்ஷத்துக்கே பத்தாயிரூபாய்க்குள்ள தா வரும் கம்மிதா பத்தாயிரரூபாய்க்குள்ள தா வரும் அவ்ளோ அதிகலா கெடையாது
இதே உங்கள்து பிரைவேட் காலேஜ் எல்லா படிக்கணுனா இந்த கோர்ஸ் எவ்ளோ வரு
பிரைவேட் காலேஜ் எல்லா படிக்கணுன்னா இந்த கோர்ஸ் ஒரு கண்டிப்பா ஒரு நாபத் நாப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ள வரு
பரவால்ல பரவால்ல
பிரைவேட் காலேஜ்லயு என்ன கூப்ட்டாங்க அ ம் அப்ளே பண்ணியிருந்ததால காலேஜ முடி ஸ்கூல் முடிச்ட்டு நாங்க வந் கது இங்க சரி இங்க கரெக்டாவு இருக்கு அப்டின்றது மாரி நா இந்த கல்லூரிலே சேந்துட்ட செட்டு ஆயிடுச்சு அதேமா ஆ அதல்லா ஓகே அதல்லா ப்ரெச்
கோச்சிங்ல்லா எல்லாமே
எல்லா நல்லா பண்ணுவாங்க எல்லாருமே
மொத்தோ உங்களுக்கு எத்தன சப்ஜெக்ட் வரு ஒரு வருஷத்துக்கு
ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு முற நாங்க தேர்வு எழுதுவோ ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாச ஒரு வாட்டி அந்த மாரி வந்து நாங்க பரிட்சை எழுதுவோ ஒரு ஒரு பரிட்சையிலயு ஆறு ஆறு எக்ஸாம் வரு ஆறு ஆறு சப்ஜெக்ட்டா வந்து பிரிச்சி பிரிச்சி எழுதுற மாரி எழுதுவோ ஆறு ஆறு இதுவா எழுதுவோ எங்க ஆசிரியர்கள்ல்லா வந்து ரொம்ப நட்பு ரீதியா நடந்துப்பாங்க எவ்ளோ உதவி வேணாலு பண்ணுவாங்க படிப்பு விஷயத்துக்கு எந்த உதவி வேணா பண்ணுவாங்க நல்லா சொல்லி தருவாங்க எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலு கேட்பே கேட்டா கரெக்ட்டா சொல்லுவாங்க அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு நண்பர்களான ஆசியர்கள்தா எங்க்கு அவ்ளோ இதுவெல்லா கெடையாது
பரவாயில்ல பரவாயில்ல
மொத்தமாவே எங்க வகுப்புல பாத்தீங்கன்னா என்னோட சேத்து மொத்தோ முப்பத்தி ஆறு பேரு தா முப்பத் தியாரு பேருக்கு வந்து நல்லா பெருசா வகுப்பறை ஆய்வகம் எல்லா நல்லாவே இருக்கு எங்க காலேஜ பொறுத்த வரைக்கு
வீட்ல நீங்க மொத்தோ எத்தன பேரு
வீட்ல வந்து நாங்க மொத்தோ நாலு பேரு நானு அப்பா அம்மா அண்ண நாலே பேரு தா வீட்ல மொத்த எங்களுக்கு அவ்ளோவா அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க அண்ண வேலைக்கு போறா நா இது இப்பதா படிச்சுட்டு இருக்கே படிச்சு முடிச்சுட்டு நா வேலைக்கு
சேரி பரவாயில்ல வீட்ல நீங்க மொத்தோ நாலு பேருதா
ஆமா நாலே பேருதா நாங்க மொத்தோ
சேரி
நாங்க வெளிய அவ்ளோவா எங்கியு போமாட்டோ ஒரு தனியான ஒரு இது மாரி அவ்ளோவா யாருக்கிட் இது பண்ண மாட்டோ நாங்க எங்க ஒன்னு நாங்க உண்டு எங்க வேல உண்டுன்ற மாரி சரியா இருப்போ அவ்ளவா யாருகிட்டயு தோ இதுவு கெடையாது அது மாரி கரெக்ட்டா எங்க வேலைய பாத் து நாங்க கரெக்ட்டா இருப் அந்த மாரி நீங்க எப்ப வேலைய முடிப்பீங்க
ஆ எனக்கு நைன் டூ ஃபைவ் அஞ்சு மணிக்கு தா எனக்கு முடியு வேல கால்ல ஒன்போது மணிக்கு வந்தேனா ஈவ்னிங் அஞ்சு மணிக்கு தா முடியு
சேர்
சேரி எனக்கு இன்னொரு கால் வருது நா பண்றே ஆ கட் பண்ணிக்